ஹலோ
ஹலோ
ஹலோ ஹாய் ஹலோ ஹலோ
கேக்குதா
கேக்குதா ஆ கேக்
ஆ சொல்லுங்க ஸ்கூல் பத்தி சொல்லுங்க நம்ம இன்னக்கி ம் நல்லாருக்கோ நீங்க
ம் நாங்க நல்லாருக்கோ
ம் ரொம்ப நாளாச்சு உங்களுக் கால் பண்ணி அதா கால் பண்ணோ ஸ்கூல் பத்தி ஞாபகம் வந்துச்சு ஸ்கூல் மெமரிஸ் பத்தி பேஸ்லான்னு கால் பண்ணே
ஓகே
ம்
பேஸ்லா
ம்
நீங்க எ எத்னாது வரையு படிச்சிங்க
நாங்க வந்து டுவெல்த் வரைக்கு படிச்சோ
ஆ
ஆ நீங்க
நாங்களு டுவெல்த் வரையு தா படிச்சோ
ம் ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்களா
சீ இல்ல வேற வேற ஸ்கூல்
ஆ எல் கே ஜி இந்த ஸ்கூ ஸ்கூல்ல படிச்சீங்க
எல் கே ஜி ஒரு ஸ்கூல்ல படிச்சோ சிக்ஸ்து டு டுவெல்த் வரை ஒரே ஸ்கூலு
இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா
தமிழ் மீடியோ தா நா படிச்சது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரையு இங்கிலீஷ் மீடியோ அதுக்கப்பறோ ஃபீஸ் கட்டமுடில அப்டிண்ட்டு தமிழ் மீடியோ படிச்சோ ம்
நானு வந்து எல் கே ஜி யூ கே ஜி ஃப்பித் வர இங்கிலீஷ் மீடியோ தா படிச்ச எல் கே ஜி யு கே ஜி ஃபர்ஸ் ச்சன நேட்டிவ்ல படிச்சே அதுக்கப்பறமா வந்து இங்க சென்னைக்கு வன்ட்டு சென்னையில வந்துட்டு நாங்க ந்து ஃப்பித் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டிலிருந்து ஃப்பித் ஸ்டாண்டர்ட் வரைக்கு படி சொவ் அதுக்கப்பறோ வந்து சிக்ஸ்து டு டுவெல்த் வர நேட்டிவ்ல படிச்சோ
ம் ம்
ம்
ஓகே ஓகே நீங்க எப்டி படி நீங்க நல்லா படிப்பீங்களா ஆவரேஜா படிப்பீங்களா ஆ ஸ்கூ ஸ்கூல் லைப்ல எப்டி இருக்கு நல்லா இருக்குமா போரிங்கா இருக்குமா
ம் ஸ்கூல் லைஃப் எல்லா செம்மையா இருக்கு போரிங் ஆ லா இருக்காது
ஆ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எத்தின எத்தன பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லா
ம் எ ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நெறைய பேரு
ஆ
எல்லாருக்கிட்டையுமே இப்போ வரைக்கு பேசுவே எப்ப போனாலு தா பேசுவோ ம் டச்சிங் இருக்கு இப்ப கூட போன் பண்ணுவாளுங்க பேசுவாளுங்க
ஆ
இல்லயே அது நாங்க
உங்களோட பெஸ்ட் ஃரெண்ட்னா எத்தன பேரு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் எத்தன பேரு
பிரஷ் எல்லா கிடையாது எல்லாருமே எப்ப மீட் பண்ணாலு பேசுவோ எப்ப போன் பண்ணாலு பேசுவோ
ஆ ஓ கிளாஸ்லல்லா எத்தன பேரு
எங்க கிளாஸ் எல்லா வந்து சிக்ஸ்டி பேரு சிக்ஸ் சீஸ்ட்டி மெம்பர்ஸ் அறுபது பேர் நாங்க வந்து நல்லா ஜாலியா டடிப்போ நா வந்து ம் டென்து லவத்து டொவெல்த் வந்து ஆர்ட்ஸ் குரூப்
ஆ நீங்க வந்து நீங்க வந்து சு இது ஸ்கூ உங்க வீட்டு பக்கமா ஸ்கூலு தூரோமா
அவ்ங்க வீட்டு பக்கத்துலதா ஸ்கூலு
ஆ நடந்தே போய்ருவீங்குளா
ம் நா நடந்தே பேய்ர்வ
ஆ இப்பயு மீட் பண்றீங்குளா ஃபிரெண்ட்ஸ் எல்லா
ம் இப்ப கூட நாங்க மீட் பண்ணுவோ இயர் பை இயர்லி ஒன்ஸ்ட்டு வந்து மீட் பண்ணுவோ மீட் பண்ணி பார்க் இருக்கு எங்க ஊர்ல நாங்க பார்க்ல வந்து மீட் பண்ணி நாங்க வந்து பார்ட்டி மாரி வச்சு நாங்க வந்து எல்லாமே ஷேர் பண்ணி ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாமே வாய்ங் சாப்டுவோ ஃபோட்டோஸ் எடு
ம் ஃபிரெண்ட்ஸுகளோட ஷேரிங் பண்ணிப்பீங்ளா எல்லாமே
ஆமா எல்லாமே ஷேர் பண்ணுவோ ஃபிரெண்ஸ் கிட்ட
ஆ
நா லைஃப்ல நடக்ற ம் நீங்க
வாழ்க்கேல ஃபிரெண்டுங்கிறது ஒரு இம்பாட்டன் இப்ப எப்டிபா அடுத்து ஹஸ்பண் அடுத்து பசங்க எங்குற வர்ஷ் சேல ஃபிரெண்டு ஒரு இம்பாட்டன்தா நமக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாவு நென்ச்சுக்லா ஃபிரெண்டுக் ஃபிரெண்டாவு நென்ச்சுக்லா நம்ம கஷ்ட்தே ஷேர் பண்ணிக்கோ ஃபிரெண்ஸு கண்டிப்பா ஒரு ஃபிரெண்ஸு நமக்கு சர்க்கிள் வேனு
ஆமா ஃபிரெண்ட்ஸு மா ஃபிரெண்ட்ஸ் இல்லனா நம்ம வந்து
ஆப்ஷன் இல்லாம ஃபிரெண் டே வந்து நமக்கு இருக்கவே இருக்காது ஒரு ஃபிரெண்டு போனா ஒரு ஃபிரெண்டு ஒரு ஃபிரெண்டு இப்ப பத் இதுல இருந்தா இன்னொரு ஃபிரெண்டு இந்த மாரி நம்ம பண்ணிட்டு போய்ட்டே இருக்க வேண்டியதா
ஆமா நம்ம வந்து நம்ம வந்து நம்மளோடைய
நம்ம லைஃபு நம்மளோடைய இது என்னவோ அதெல்லா ஷேர் பண்ணிக்க நம்ம நம்மளுடைய பர்ஸ்னல்லலாஸ்
நம்மள் நம்மள கண்டிப்பா நம்மளுக் ஒரு ஃபிரெண்டு வா வேணு நம்மளுக்கு வந்து எதாது ஒன்னு நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிற மாரி அது மாரியே உங்களுக்கு மன் யா உங்க லைஃப்ல இருக்கிற எல்லாத்தமே ஷேர் பண்ற மாரி ஒரு ஃபிரெண்டு் இரு பாங்க அந்த ஃபிரெண்டு பத்தி சொல்லுங்க அவுங்க வந்து எப்டி என்ன மாரி கேரக் ட்ரு அத பத்தி ஷேர் பண்ணுங்க ஏன் கிட்ட
நா வந்து எங்க குரூப்ல மொத்தோ நாலு பேரு எ குரூப்ல மொத்த நாலு பேரு இர்ப்போ நாங்க நாலு பேருமே ஒரே மாரிதா
ம்
நாலு பேருமே ஒரே மாரிதா ஒரு ஃபிரெண்டு கெடையாது நாலு மொத்த நாங்க நாலு பேருந்தா நாளு பேருமே நல்லா இருக்கோ
ம்
சுத்தியு ஜாலியா இருக்கு சுத்தி உள்ளவங்க நாங்க நாலு பேரு பாஸ் நல்லா இருக்கு மத்தபடி வந்து வேற வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்து இருக்காங்க அவங்ககிட்டனா என்னன்னா என்னன்னு வச்சுக்கலா அந்த மாரி ஆனா இவங்க நாலு பேரு தா கா
ம் ஹலோ சொல்லுங்க கேக்குதா ஆ ஆ கேக் குது இப்ப தா கேக்குது ஆ
நாங்க பே எப்ப பாரு பேசிட்டே இருப்போம் ஜாலியா இருக்கும் விளையாடிட்டே இருப்போம் திட்டு வாங்கு நானு நாங்க நாலு பேர் திட்டு வாங்குவோம் நாலு பேரும் என்ன சேட்ட செஞ்சாலும் நாலு பேருமே சேட்ட செஞ்சு மாட்டிப்போம்
நாலு பேரையுமே மிஸ்ஸு வந்து ஒ ஒருத்தவங்கள மட்டும் எந்தரின்னு சொல்ல மாட் டா நாலு பேருமே எந்திரீங்க ஒரே சேர் பெஞ்சுலதான் உக்கார்ந்துருப்போம் அந்த நாலு பேருமே ம் நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் அந்த ஒரு லைப் எல்லாம் இப்ப மிஸ் பண்ண மோது கஷ்டமாருக்கு அப்படியே இருந்திருக்கலாம் அப்டின்னு தோணுது
ம் நாங்களும் அப்படிதான் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிக்க முடியாது எங்க குரூப்ல வந்து ஆறு பேர்ருப்போம் ஆறு பேருமே வந்துட்டு என்ன செய்வோம் செம்மையா ரரட்ட அடிப்பா ஸ்கூல்ல க்ளாஸ கட் பண்ணிட்டு க்ரௌண்ட்ல போய் நிக்கிறது லைப்ரரிக்கு போ வோ லைப்ரரிக்கு போயிட்டு ம் ஏதாவது புக் எடுத்து படிக்கிறேங்கற பேருல அரட்ட அடிச்சு டு சேட்ட பண்ணிக்கிட்டு இருப்போ மாட்டுவோ மாட்னா நாங்க நாலு பேருமே மாட்டுவோ எங்க டீச்சர்ஸ் கிட்ட அந்த அதுதா ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப என்ஜாய்மென்டா இருந்துச்சு எனக்கு இப்ப நெனச்சா கூட திருப்பி என்னோட ஸ்கூல் லைஃப் போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாரிதா இருக்கு எப்போதுமே
ஆமா எல்லாத்துக் குமே அந்த மாரி பீலிங்ஸ் இருக்கத செய்யு அந்த லைஃப்ல இருந்திருக்கலா எதுக்கு டா இங்கே இருக்குறோ இப்போதைக்கு எனக்கு தா எந்த ஒ ஒரே ஒரு ஃப்ரெண்ட தா சிச்சிங்கள இருக்கிறா இப்பா ரெண்டு ஃப்ரெண்ட் இல்லே இருந்தாலும் நமக் வந்து நான் இங்க நம்மளோடைய கேரக்டர் தான் நம்ம பேசுவதா இருந்தா யாருகிட்ட வேணாலு பேசிக்கலாம் இப்போ
ம்
அக்கம் பக்கத்துல இப்படி இந்த மாரி பேசிட்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டா எடுத்துட்டு போயிட்டே வேண்டியதான் லைஃப்ன்றது ஒரு இதுதான நமக்கு
ஒரு சர்க்கள் தா ஒரு ஃப்ரெண்ட் இல்லைன்னா இன்னொரு ஃப்ரெண்டு ஆமா ஆமா அப்படிதான் லைஃப்
அதனால வந்து அப்படியே பேசிட்டேருபோனாங்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட் டெச்சுலர் கா அவ ஏ இப்ப ஒரே ஒரே அந்த ஃப்ரெண்டு டெச்சுல இருக்கா இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்டு வந்து டெச்சுல இல்ல அவங்க வேற வேற பிளேஸ்ல இருக்றனால டெச்சுல இல்ல
அப்படியா
நாங்க ரெண்டு பேரு ஒரு பிளேஸ்ல இருக்கனால சோ நாங்க ரெண்டு பேரும் டீச்சரா இருக்கோ
அப்படியா சேரி சேரி நாங்களு அப்டிதா
நல்லாருக்கு
நாங்க வந்து ஊருக்கு போனாதா என் ஃரெண்ட்ஸ்ஸெல்லா மீட் பண்ண முடியு நா வந்து ஊருக்கு போனாதா எனக்கு ஜாலியா இருக்கு இப்ப வந்து என் ஃப்ரெண்ட்ஸ வந்து அப்பப்ப நாங்க குரூப் வீடியாக்கால் போட்டு பேசுவோ அதுக்கப்றோ வந்துட்டு நாங்க வந்து மீட் மீட் பண்ணி பேசு ஊருக்கு போனா மீட் பண்ணி பேசுறது செம்ம ஃபண்ணா இருக்கு இப்ப வரைக்குமே எ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா என்கிட்ட எப்ப போன் அடிச்சாலுமே நா பேசுவாளுக எல்லாமே நாங்க ஜாலியா இருப்போ லைஃப்ல நடக்ற எல்லாமே ஷேர் பண்ணிப்போ என்னைக்காவது ஒரு வால் ஒரு நாள் தா ஃபோன் பண்ணுவாளுக ஆனா வந்துட் அந்த அந்த ஒரு நா கொட எங்களுக்கு பத்தாது ஃபோன்ல பேசுறதுக்கு எங்களுடைய லைஃப் ஸ்டோரிய ஷேர் பண்ணிக்கிறது அந்த அளவுக்கு ஜாலியா நாங்க பேசுவோ சூப்பரா இருக்கு ஸ்கூல் லைஃப்ல்லா வந்துட்டு யா யாராலயுமே வந்துட்டு திரும்பி ம்
என்னதே நமக்கு வந்து இந்த லைஃப்ல இருந்தாலு இப்போ உள்ள லைஃப் வந்து இப்ப கிடைக்காதான்ற இதுல இருக்கு
ம் ஆமா ஒரு ஏக்கத்திலயே இருக்க வேண்டியதா இருக்குது உ ஆமா அந்த ஹ அந்த மூமெண்ட்ஸ்ஸு அந்த மெமோரிஸ்ஸு அதெல்லா
ஃப்ரிடம்மு ஏன்னா அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்ட்டு கட் அடிச்ட்டு வெளிய போறது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறது இந்த மார்லா ஜாலியா இருக்கு நல்லாருக்கு
ம் அதேதா
அப்பா அம்மாக்கு தெரியாம செய்றதே பெரிய ரிஸ்க் எடுக்ற மாரி இருக்கு ம்
நாங்க என்ன தெரியுமா செய்வோ ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல் வந்து எங்களுக்கு ஃபைவ் ஓ க்ளாக் க்கு விடுமா ஸ்கூல் விட்டோன்னே நாங்க என்ன செய்வோ எங்க ஸ்கூல்ல ஒரு கேன்டீன் இருக்கு ஒரு அக்கா கட வச்சிருப்பாங்க அந்த கடையில பொயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்டுவோ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்ட்டுட்டு அதுக்கப்றோ என்ன செய்வோ வீட்டுக்கு வருவோ வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு என்ன செய்வோ டியூஷன் போவோ டியூஷன் பொயிட்டு வந்து நாங்க எங்க நாலு பேரு சேந்து என்ன செய்வோ பார் டியூசன் போறேன்னு சொல்லிட்டு கட் அடிச்சுட்டு பார்க் குக்கு பெய்ருவோ எங்க வீட்டுக்கிட்டேயே ஒரு பார்க் இருக்கு என்ன பண்ணுவோ அந்த பார்க்ல உக்காந்து ஆ நல்லா கத அடிச்சி சிட்டு இந்த பார்க்ல வெளையாண்டுட்டு இருப்போ அதெல்லா இப்ப வந்து கெடைக்குமானா கெடைக்காது
ஆமா இப்ப அவுங்கவுங்க லைஃப் அவுங்கவுங்க லைஃப் ஸ்டைலுக்குள்ள போயிட்டோ சொன்னா வெளியாற எனக்கு க்காவது ஒரு நாள் எங்கயாவது மீட் பண்ணி பேசலா அவ்வளதா அப்படிதா இருக்க முடியு
ஆ இப்ப வந்து
லைஃபு பசங்க ஹஸ்பண்ட் இந்த மாரி ஆயிச்சா அதனால நமக் கு வந்து பெரியா பெருசா எடுத் த்து வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட இப்ப பேசணுனு நினைச்சா கூட பேச முடிய மாட்டேங்குது ஒன்னு அவங்க பிஸியா இருக்காங்க இல்லன்னா நமக்கு பிஸ் நம்ம பிஸியா இருக்கோ அதுனால வந்து இப்ப எடுத் அத்துக்கட்டி பேச முடியாது என்னைக்காவது ஒரு நாள் கால் பண்ணா பேசலா
ம் ஆமா
வீட்ல பர்மிஷன் போட்டு பேசனோ இந்த கொஞ்ச நேர நா ஃபோன் பேசிக்கிறே ஃப்ரெண்டு கிட்டே அப்டின்னு
ம் அதேதா எங்க வீட்லயும் நான் வந்துட்டு சொல்லணு யாரு கிட்ட பேசிட்டு இருக்கன்னு கேட்டா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கே கொஞ்ச நேரோ பாத்துக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டுதா நா வந்து பேச முடியு எல்லா லைஃபுமே அந்த மாரிதா இருக்கு செரி பாய்
பாய் ஆ ஓகே
செர்